ஹலோ
சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கீங்களா
நா ரொம்ப நல்லா இருக்கேன்
ஆஹ்
ரொம்ப நாள் கழச்சு கூப்பறீங்க அப்படியே போயிட்டு இருக்குங்க உம் காலையில எந்திரிக்கணு டைம் போறதே தெரியலங்க
ஆமாங்க என்ன பண்றது எல்லாம் வந்து ம்
உ இப்ப வேற எ ரிலேட்டிவ் ஒருத்தவங்ள காலேஜு சேக்கறக்கு ஆனா அ தேடிட் ருக்குங்க அது ஒன்னு செட் ஆகல நீங்க உங்குளுக்கு எதாது ஐடியா இருக்கா
என்ன கொஸ் பா படிச்சிருக்கா அவுங்ளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு
ஆக்சுலா வந்து அ அவுங்க வந்து பயோமேக்ஸு வந்து அ இப்ப அக்கோண்ஸ் ப்ரெச்சனலா இல்ல ப்யூர் சய்ன்ஸ் அ முடியல உங்குளுக்கு எதாது தெரிமா
ஓகே ஓகே இல்ல ஐ யம் ஆல்சோ பயோ பயோமேக்ஸ் தாங்க எடுத்தே ஆனா பயோமேக்ஸ் எடுத்தது வேற கோர்ஸ் போயாச்சு ப்போ பயோமேக்ஸ்னா பயோமேக்ஸ் வெளிய போற மாரி இருந்துச்சுன்னு சொன்னா அஹ் என்ன படிக்கணு அ இப்போ காலேஜ் போறாங்களா இல்ல ஹையர் செகண்ட்ரிங்களா
இப் இல்ல ஹையர் செகண்டிரிலதா பயோ மேஸ் இருக்கு ப்ப முடு ச்சுட்டுங்க பயோமேக்ஸ் எடுத்துட்டாங்க பிளஸ் பிளஸ் டூ முடிச்சுட்டாங்க யூ ஜி வந்து ஜாயின் பண்றாங்க இல்ல இன்ஜினியரிங் லைன் போறதா இல்ல ஆர்ட்ஸ் போலாமா இல்ல அந்த மாரி அவங்க ஒரே இதா இருக்காங்க இப்ப எனக்கு அக்கௌண்ட்ஸ் பு இதுன்னா நா சொல்லுவ சரி நீங்க வந்து மே பி காம் படிங்க காம் படிங்க எம் ஃபெல் படிங்க இப்ப எம் ஃபெள் இல்ல பி ஹெச் டி படிங்க இல்ல சி ஏ பி காம் படிச் தே சிஏ படிங்க சி ஏ அந்த மாதிரி சி எம் ஏ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேங்க இல்ல அப்டி எம் பி ஏ முடிச்சு பினான்ஸா ஹெச்சார் அப்படி போங்க அந்த மாதிரி நா பேங்க்குக்கு காம்பட்ட அப்படி சொல்லி இது பண்ண இப்ப மேக்ஸ் என்னே பயாலஜிகு எடுத்தா என்ன பியூர் சயின்ஸ் எடுத்த னன்னா எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல சரி அதனாலதான் கோ பேசலாம்ட்டு இது பண்ணே
சரி சரிங்க ஆஹ் ஃப்ரீதான் ஃப்ரீதாங்க அவங்க வந்துட்டு இப்போ வந்து அவங்க ஆஹ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போறாங்களா இல்லை என்ஜினியரிங் போகறாங்களா ன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சூஸ் பண்ண சொல்லணுங்க இவன் வந்து என்ஜினியரிங் போறாங்கன்னா இப்போ வந்து பேபி பி இ ல வந்துட்டு சிவிலு ஆர் எலக் பிடிக்கல அப்ரோம் கம்பியூட்டர் சயின்ஸ் த இந்த மாதிரி வந்துட்டு பேசறது வேஸ்ட் இதுல வந்து நிறைய எடுக்கலாம் இப்ப கெமிக்கல் என்ஜினியரிங் லாம் கூட நல்லா இருக்குங்க ஃபீல்டு இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா. வந்துட்டு ஹம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்த்து சவுத்லலாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து இப்போ நிறைய வேக்கண்ட் இருக்கு தென் ரிசர்ச் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப வேல்யூ பண்றாங்க அவங்களுக்குல்லாம் வந்து நிறைய வேகன்சி வந்து போயிட்டு இருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சோ அந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து எடுத்த ன்னா அட்வான்ஸ்டா கொஞ்ச படிக்கலா சீக்கிரமா வந்து வேலைக்கு போறதுக்கான க்ரோத் கிடைக்கும் அப்ரோம் யுஷீவலாவே எல்லாம் வந்துட்டு காமலா வந்து எலக்ட்ரிக்கலு எலக்ட்ரானிக் அந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங் சிவில் எல்லாம் படிச்சுட்டுருக்கிறதான் இல்ல அட்வான்ஸ் வேனா பாத்து படிக் வக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஸ்கோப் இருக்கும் தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து மேக்ஸை பயோமேக்ஸ் எடுத்துருக்கவங்களுக்கு தான் இப்போ என்ன இதுன்னு தெரியிலன்னு சொல்ங்க பயோமக்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லைங்களா
ஏ ஆமாமா
ஒரியன்டடா போற மாதிரி இருந்துச்சுன் சொன்னா அவங்க வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பி எஸ் சி ஃபிசிக்ஸ் ஆர் ஃபேசிக் கெமிஸ்ட்ரி எடுக்கலாம் ஆ அவங்களுக்கு ரெண்டுலுமே இட்ரஸ்ட் இருந்தா ரெண்டு சப்ஜெக்ட் வீட்லயுமே எதான் ஒன்னு சூஸ் பண்ணி பண்ணலாம் பிசிக்ஸ் சம்பல்லாம் கொஞ்ச அதிகமா போடுவாங்க
யூஜி முடிக்கிறான் வெச்சிக்கோங்க நீங்க சொல்றீங்க பிஎஸ்சி மேக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி எடுக்கலாம் இல்ல ஃபஸ்ட் பிஜி ப பிஜி கண்டிப்பா படிக்கணுமா இல்ல யு ஜியோட படிச்சா ஜாப் எதாவது கிடைக்குமா அப்படி கே
அ அதாவது வந்து இப்ப வந்து பிஜி வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓரியன்டடா ஒர்க் போறவங்க அப்புறம் வந்து நமக்கு வந்து அடிஷ நல்லா ஒரு டிகிரி வேணும் அப்படி இருந்தா கொஞ்சம் இதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம பிஜி பண்றாங்க பட் வந்து இப்பெலாம் யூஜிலயே வந்துயூஜி டிகிரி முடிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பிளேஸ்மென்ட் கிடைச்ச இப்ப வந்து ஃபிரஷர்ஸ் அதிகமா வந்து பிரிப்பர் பண்றதுனால ஐடி என்ன டிகிரியா இருந்தாலும் ஐடில வந்து ஃபிரசர்ஸ் தான் ப்ரிப்பர் பண்ணுறாங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸா எடுத்துடுறாங்க எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சுக்கிறாங்க ஏன்னா சேலரி கம்மியா கொடுக்கலாம்ங்கரக்காக சோ உங்களுக்கு சேலரி ஒரியன்டடா போடற மாரி எதுனா எனி டிகிரி நீங்க படிச்சுட்டு ஐ டில நீங்க எந்த ஒரு பேஸ் ஜாயின் பண்ணிக்கலா உங்கங்ல அவுங்கங்க ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஏன்னா பிரெஷ்ஷர்ஸ் அந்த இப்போ டூ தசண்ட் எனி பாஸ்டவுட்
இப்ப அவங்க ஐ டியும் ஐடியா இல்ல அதர் ஆப்ஷன்ன ஐ டிய ஐ டி ஆப்ஷன் இல்லாம ஏன்னா அவங்க ஐ டினா நைட் ஷிப்ட் அது இது பியூட்டர் எல்லா பிளான் பண்ணி சொல்லுற மாரி இருக்கு
அப்பனா அவங் கண்டிப்பா யூ ஜி ப யூ ஜி யூ ஜில்ல ஒரு நல்லா பேக்கப் இருக்க டிகிரியாக படிக்கணுங்க இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கு சொன்னீங்கன்னா பி எஸ் சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ்சு அதுக்கப்ரோ இது பாட்னி அ ப்பறம் வந்துட்டு இப்பல விஸ்காமு விஸ்கமூ நல்ல பேஸ் இருக்கு இப்ப இப்போ ஏ ஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜென்ட் ஆ
இப்ப வந்து ஏ ஐ தா இல்லைங்ளா
ஆமா ஏ ஐ தாங்க
இல்ல இப்போ நா பாட்னிஸ் காலேஜ்ஜூ இப்பிட்ல்லா படிச்சா இதுப் டீச்சி்ங் லைன் மாறி போகு மா இல்ல அதுக்குன்னே இப்ப வேற ஏதாவ
ஏ பாட்னி ஸுவாலஜி வந்துட்டு ஆ ரிசர்ச் ஓரியன்டட் ஜாப்ஸ் நெறைய கெடைக் க்குங்க ஆ இப்ப வந்துட்டு காலேஜ்லல்லா அந்த உம் ஆஹ் ப்ராஜெக்டு ரிசர்ச்ன்னு சொல்லி தனியா ஒரு இதெடுக்கறாங்க தெரியுங்களா ரிஸ் ச்சொரியன்டட்டு ஃப்பெலோஷிப் ப்பு அந்த மேரிலா நெறைய இருக்குங் ஃப்பெலோ ஷிப்புல வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு ஃபிப்டி பிளஸ் ல சேலரி தாங்க வாங்குறாங்க எனி ஒ மேஜர் சப்ஜெக்ட டோட ரிசர்ச்சர் சோ வந்து அவுங்க எல்லா வந்து அந்த மாரி மேக்ஸ்சிமம் நெறைய வேக்கண்ட்டுருக்குன்னு நா சொல்ல மாட் டே எ ஃபியூ வேக்கன்சி இருந்தாலு நல்லா இதுல்லா போலா ஆமா தென் வந்துட்டு கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு அந்த டி எஸ்டேட்ல்லா இருக் தெரியு இல்லீங்களா டி எஸ்டேட்டு நறையாப் பிளான்டேஷன் இருக்குற ஆஹ் எரியாலலா வந்துட்டு அவுங்க வந்து அந்த டிய வந்துட்டு கொ குவாலிட்டி செக் பண்ணுவாங்க தென் வந்து அதுக்குன்னு ஒரு லேப்லா மெயின்டெய்ன் பண்ணுவாங்க பெரிய பெரிய லாப்ஸ்லா இருக் கோங்க தென் வந்துட்டு நறைய பிளான்டேஷ் ட்டனு வேற வேற நறைய இந்த மாரி கெமிக்கல் ஐட் ட்டம்ஸ் தயாரிக்கிற
நம்ப சொல்ற மாரி பாத்தீங்னா அவங்க கொ குறிப்பிட்டளவுக்கு படிச்சிட்டு அது குறிப்பிட்ட ஜாபுக்கு தா இது பண்ண முடியுல்ல இது
அது தா நாங்க சொல்றேங்க நமக்கு வந்து ஒரு இது இருக்கணுங்க ஏனா அ எய்மே இல்லாம நம்ம வந்துட்டு எதோ ஒன்னு படிச்சிட்டோ ஃபியூச்சர்ல வேல கெடைக்கணு நா சொன்ன மாரி இந்த ஐ டி ல தா நம்ம போ முடியு உம் போய்ட்டு நம்ம ஒரு வேல கெடச்சப்றோ நமக் இப்ப எய்ம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம கெமிஸ்ட்ரி பி எஸ் சி கெமிஸ்ட்ரி எம் எஸ் சி கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கறோன் சொன்னா ஈவன் நீங்க ஸ்பீச்சிங் ஸ்கூல்ஸ் எதா போறீங்கன்னா போய்க்கலா அதுல் தா நீங்க போல அப்டின் சொன்னா இந்த மாரி ஃபீல்ட்ல தா நீங்க செக் பண்ணு உங்களோட ஜா உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் ஓரியன்ட்ட டா நீங்க ஃபீல்ட செக் பண்ணி அது ஒரியன்ட்டடா நீங்க வேலைக் போனீங்கன்னா உங்களோட பேஸுக்கு ஒர்த்து நீங்க படிச்ச படிப்புக்கு ஒர்த்து இல்லீங்களா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு யு ஜி டிகிரி ஆமா அது ஃபோக்கஸ் பண்ணி தா படிக்கணு அதுக்கேத்த மாரி ப்ரீப்பர் பண்ணிட்டே படிக்கணு தென் அதுக்கெல்லா ஒரு கைடன்ஸ் இருந்துச் சின் சொன்னா ஹீஸ்
ம் அதா ஒரு ஹண்ட்ரடு ஆ இப்ப வந்து அ ஒருப் டென் பேப் அ மெம்பர்ஸ் தேவன்னா பேப்ப நூறு பே பேரு இப்ப வந்து பாட்னி படிக்கிறாங்க ஜூவாலஜி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த எடத்துல வந்து ஒரு பத்து வாக் கர் தா இருக்கூ பலூப் ப்ப அதுவூ எப்டி ஹில்ஸ் ஏரியா ப்ச் எங்க ப்லா இது இருக்கோ அந்த மாரி அத்னால நம்ம அத ரொம்போ ஆ என்ன சொல்றது இது எஃபெக்ட் எடுத் கூடாதுன் நா நெனக்கிறேங்க
அது வந்து எப்டி தெரியுங்கன்னா இப்ப வந்து எஹ் எனக் இப்ப வந்துட்டு மேக்ஸ் புடிக்கூன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களுக் அ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் புடிக்கூ
அ எனக்கு அக்கவுன்ட்ஸ் தாங்க புடிக்கூ
புடிக்கூ
ஆ அக்கௌன்ட்ஸ் நா
சோரியன்டா தான நீங்க ஸ் ஜாப் ஸர்ச் பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த ஃபீல்டுல என்ன ஒர்க்கா இருந்தாலூ நீங்க செட் ஆயிருவீங்க கம்ஃபர்டபுள் ஆயிருவீங்க எனக்கு மேக்ஸ் ஓரியன்டடா எனக்கு மேக் ஓரியன்ட்டல்ல எந்த ஜாப் இப்போ எது என்ன கெடச்சாலூ எனித்திங் கெடச்சாலூ எனக்கு அது ஓகே அதே மாரி வந்து ஒருத்தவுங்க வந்து பாட்னியோ ஸுவாலஜியோ கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ எடுக்கிறவங்னா அவுங்ளுக்கு அதுல ஓகே ப்ச் அந்த சப்ஜெக்ட் கு ஓகே அவங்ளுக்கு அதுல பத்தி தெரியூ அத் தெரிஞ்சுக்க உங்கள்க்கு இட்ரஸ்டா இருக்கிற பட்சத்துல அவுங்க வந்து இன்டர்ஃபிய அவுங்ளுக்கு ரிலேட்டடா வந்து ஃபீல்டு எந்த ஜாப் கெடைச்சாலூ அவுங்க போய் செட் ஆயிருவாங்கல எனக்கு இந்த ஜாப் ஓகே எனக்கு இதுல கம்ஃபர்டபுளு எந்த ஏரியாவா இருந்தா என்ன நா போய்க்கிறே அப்படிங்கிறதான அவுங்க மைண்ட்ல வரூ
ஆனா இதுல வேகண்டே கர் ஏல வரூ இப்போ அக்கௌண்ட்ஸ் எடுத்தா நீங்க எங்க ஒரு கடைக்கு போனாக்கூட ஒரு அக்கௌண்ட் ஜாப் இருக்குல்லைங் நா நா அந்த மாரி கேக்குறே அப்பதா நமக் பீல்டாவூ பாக்கணூ ஃப்யூச்சரயூ பாக்கணூ இப்ப கரெக்ட்
என எனக்கு வந்துட்டு இப்ப வந்து அதாவ்து என் னோட நான்னு கொஞ்சோ படிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல வந்து நா என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு வந்து எது செரியா வரூ நா அதுக்கேத்த மாரிதா நா படிச்சுரு படிச்சேன்னா எனக்கு அந்த ஃபீல்டுதா எனக்குப் புடிக்கு நா படிச்சதுக்கு ஏத்த ஃபில்டுதா எனக்கு கு செட் ஆகு இல்லைங்களா அதே மாரி அவங்களுக்கு புடிச்சத கரெக்ட்டா அவங்க ப்ராப்பரா படிச்சிட்டாங்கன்னா அவங்களோட பேஸ்ல இருக்க ஜாப் தா அவங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆகு ஈவன் டீச்சிங்கா இருக்கட்டும அவங்களோட ம் ஓன் மேஜஸ் சப்ஜெக்ட் அவங்க எடுக்கமேது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நுங்களுக் கே அக்கோண்ட்ஸ் எடுத்தா ஈஸியா இருக்குமா இருக்காதா
எனக்கு எனக்கு இல்லைங்க நா அப்டி சொல்ல வர்ல இப்போ அவங்க வந்து எனக்கு அவங்க பியூச்சர் ஜாப்பு பாக்கணு நல்ல கோர்ஸ்ஸு படிக் க்கனு வெல்ஸ் செட்டுல்டு ஆகனு நல்ல இயரிங்ஸ் இருக்கணும் இந்த மாதிரிக்கு கேட்டது இது
இந்த மாரி கேட்டகிரில பாத்தீங்கன்னா நா நா ஒங்களுக்கு ப ச சஜஸ் பண்றது என்னனா அவுங்களுக்கு பெட்டரா எது வரு இது நா ஒரு ஃபைவ் சப்ஜெக்ட் இருக்கு அந்த ஃபைவ் சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட் பெட்டரா வருமோ அந்த சப்ஜெக்ட்லதாங்க அவங்க மேஜர் போனு காலேஜ்ல அப்பதா அந்த ரெண்டு ரெ ரெண்டு வருஷ் மூணு வருஷமு அவங்க என்ன படிக்கிறங்களோ அவங்களால கன்வீனியன்ட்டா படிக்க முடியு அதுல பெட்டர் ஸ்கோர்ரு அவங்களால பண்ண முடியு
அதா அது போக்கஸா படிச்சு அதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சு அப் ப்ப கொண்டு போய் நீங்க சொல்ற மாரி விசாரிச்சுக்கோ இல்ல அந்த மாரிலா ஏன்னா அவங்க ஐ டி இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏனா ஐ டி படிச்சா என்ன வேணா படிச்சே எப்டி வேணா போய்க்கலா ஆனா நம்ம ரிசர்ச்சு ன் இல்லலாம
எந்த மேஜர் வேணாலு ஐ டி ல
ஆ ஆமா மொதல்லதா இப்பிடி விசாரிச்சு சயின்ஸ் குரூப்தா வேணு இன் ன்லா எனக்கப் அக்கௌண்ட்ஸ்தா வேணுண்ட்டு இருந்தாங்க இப்ப எது படிச்சாலே எப்படி வேணா போய் க்ளா இப்ப ரிசர்ச்சு அந்த மாரி போனோ ஸ்பெசிபிக்கா இப்ப ஒரு வேக்கண்ட் இருக்குனு வச்சுக்கோவ நம்ம அது ரொம்ப ப்ச் ஏ இதாப் போனு இல்லைங்களா அதுலயே ப
ஏனா அதுல நீங்க ஸ்கில்டு ஆயிருவீங்கல்ல நீங்க ஸ்கில்டு ஆய்ருவீங்க அதுக்கப்பறொ உங்களுக்கு காம்படிஷன்னு உங்க கப்ப வந்து அவனுக்கு ஒரு வேக்கன்சி இருந்தாலு உங்கள எடுத்து வச்சுப்பா உங்க வந்து அடிஷனலா வச்சு ப்ப அடுத்ததாவ வரறவ டக்கன்ன தூக்கி உங்கள போட்டுரு அப்படிதா எரூமே தவர உங்களுக்கு வந்துட்டு இதாகாது எதுவும உளுக்குஃபேவரபுள உங்ளுக்கு புடிச்சத படிச்சு போனீங்கன்னா அது நீங்க ஹண்ரட் பெசன்டேஜ் மார்க் எடுத்துலா உங்களுான ஃபீல்டும் அழகா செட்டாயிரு நமக்கு வராத ஒரு விஷயத்த வர வச் சரி அ அதல போய் நம கன்வீனியன்ட் ஆக முடியு அதுக்கு எட்டிவைக்க க்க முடியாம இதுக்கு போக முடியாம நம்ம நிக்க முடியாது ஏ சிஸ்டர் ஒரு டைம் படிக்கிற ப்ப சஷன் கேட்டப்போ நா அதா சொன்னே உக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னா நீ வந்து நல்லா யோசிச்சுகோ இதுஉனக்கு வருமா இதுல நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருயிக்கியா யோசிச்சு பாத்துட்டு இதுல பண்னு சொன்னே தென் இப்போ வந்து எ என்ன இது இது இதுல இருக்கான்னு தெரியல சேரிங்க பேசலா பேசிகிட்டே போனா டைம்மாறதே தெரியலங்க
அப்படி ஆமா சரி சரி சரி ஆ
ம்